ஹலோ
ஹலோ வணக்கம் என்ன பண்ணிட்ருக்கிங்க
சும்மாதாங்க உக்காந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க சரி உங்கள்ட்ட பேசலாமே ரொம்ப நாளாச்சே பேசலாமே அப்டின்றனால போட்ட என்ன இன்னக்கி சாப்ட்டுட்டீங்ளா மதியோ
சாப்ட்டாச்சுங்க எப்டி இருக்கீங்க எப்டி இருக்கீங்க நீங்க
ஆ நல்லா இருக்கேங்க இன்னு சாப்பில்ல நா இன்னு சாப்பட ஆரபிக்கல இப்போ சாப்பட ஆரபிக்கல அப்டின்னு சொன்ன ஒடனே தா எனக்கு ஞாபகோ வருது அ நீங்க சொல்லுங்க இப்ப நம்ம ஒடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சில உடற்பயிற்சிகள்ல்லா இருக்குல்ல இப்ப அந்த உடற்பயிற்சிய பத்தி நம்ம பேசலா நீங்க உங்க ஒடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சி செய்வீங்க அத சொல்லுங்க
மார்னிங் நேரத்துல எந்துருச்சு ச ச ஒ சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாரி வந்துட்டு டீ காஃபில்லா குடிக்க மாட்டேங்க இஞ்சி டீ அப்றோ அப்டி இல்லனா நேசர் சீரகம் சீரகத்த வச்சு குறு அ சீரகம் மிளகு அதுக்கு வந்து தண்ணியில கொதிக் க வச்சு அந்த கொதிக்க அந்த கொதிக்கிற தண்ணிய வந்துட்டு ம் குடிப்பங்க காலையில டீக்கு பதிலா
ஆ ஓகே பரவால்ல ப்ப உடற்பயிற்சிங்கறிதுன்னு சிலது இருக்குல்ல நா பாத்தீங்ன்னா இப்ப மளிக பொருள் வாங்குறதோ இல்ல காய்கறி ஏதோ ஒண்ணு நா வாங்கனு அப்டின்னா நா வண்டி எடுத்துட்லா போக மாட்டே கொஞ்சோ தூரமா இருக்கு அது எப்டியா இருந்தாலு நம்ம மளிக பொருள் இதெல்லா வந்து கொஞ்சோ பக்கத் பக்கத்துல இருக் குல்ல அதுக்கு எதுக்கு வண்டி எடுத்துட்டு போறது அப்டின்றதுனால நா எப்பொழுது என்ன பண்ணுவன்னா நடந்துதா போவே எனக்கு நடக்றது ரொம்ப புடிக்கு ரொம்ப தூரோ எல்லா எடத்துக்குமே நா நடந்து நடந்து போவே எனக்கு வந்து நீங்க சொல்ற மாரி இந்த ஆரோக் கியமான சில விஷ்யங்கள் இந்த இது குடிக்கிறது அது இதெல்லா சொல்றீங்ள டீ குடிக்க மாட்டேங்றீங்ள டீ வந்து குடிக்கலானா நா பைத்தியமாயிடுவ டீ பைத்தியோ நா அதனால அந்த மாரி விஷ்யங்கள் செய்யறதுனால என் உடம்புக்கு ஆரோக்கியமா தர வேண்டிய ஒரு விஷ்யொன்னா அந்த உடற்பயிற்சிங்கிறது நா நடபெயற்சி தா சொல்வே அது வந்து நா அடிக் கடி நடப்பே எனக்கு அந்த மாரி நடக்குறது ரொம்ப புடிக்கு அ அது வந்து ரொம்ப பயனுள்ளதாவு இருக்கு நறைய பேரு சைக்ளிங் கூட பண்ணுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்ன்னா என்னோட கணவர் வந்து ஃப்ரீ டைமா இருக்குபோது என்னோட பையனுடைய சைக்கிள் எடுத்துட்டு சைக்கிள்ல போவாரு அதுவு அவருக் கு அது ஆரோக்யமா இருக்குன் ஃபீல் பண்ணுவாரு நீங்க சொல்லுங்க அந்த மாரி உடற்பயிற்சி ஏதாவது நீங்க செய்றீங்களா அத பத்தி சொல்லுங்க
கண்டிப்பாங்க தெனசரி நா கண்டிப்பா பண்ணுவே அ ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா எங்க அக்கா பசங்கள வந்து ஸ்கூல்ல இருந்து நா தா பிக் பண்ணுவே இங்க இருந்து வாக்கிங் மாரி ஒரு டூ கிலோ மீட்டர்ஸ் நா தா நடந்து போவே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்த மார்னிங்கு கூட்டிட்டு போவே ஈவினிங்கு அவங்கள கூட்டிட்டு வந்துருவே அதுவே எனக்கு ஒரு உடல் பயிற்சி மாரிதாங்க ஏனா ரெண்டு ம ரெண்டு கிலோ மீட்டர் நடந்து போயிட்டு வரதே எனக்கு உடல் பயிர்ச்சி மாரிதாங்க
பரவால்ல இதுதா சொல்றே இது வந்து ரொம்போ ஒரு இது வந்து நம்ம டெய்லி நம்ப வாழ்க்கைல நம்ம இத பயன்படுத்துனாலே போதும் நம்ம நறைய வந்து நறைய மிஷின் வாங்கி போட்டு அதுலதா நாம்ப எக்ஸசைஸ்சு பண்ணி பண்ணுனுனு அவசிய கிடையாது ஒரு நல்ல நட பயிற்சி சத்தான ஒ உணவு சாப்ட்டாலே நம்ப உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்டின்றது அ நா ஒத்துக்றே இப்ப நா அதே மாரி பாத்தீங்ன்னா சில டைம் நா பார்க் பக்கம் போவேன் பார்க்குக்கு போயி அங்க பாத்தீங்ன்னா ஃபுல்லா ஒரு க்ரௌண்ட் இருக்கு அந்த க்ரௌண்ட வந்து ஒரு மூணு டைம் சுத்தி வந்தாலே வந்து கொஞ்சோ ஆரோக் கியமா இருக்கற மாரி இருக்கு அங்க வந்து நம்ப்ளால மிஷின் வாங்க முடிலனால அங்க நறைய இருக்குங்க அதுல எக்ஸசைஸ் பண்ணுவே அந்த மாரிலா நறைய நா பண்ணுவே நீங்க அந்த மாரி பண்ணிர்க்கீங்ளா அந்த மாரி பார்க் போய் சுத்துறது இல்ல மிஷின் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்ளா
இல்லைங்க சாட்டர்டே சண்டேங்கு போது கொளந்தைங்கல நா வந்து பார்க்க கூட்டிட்டு போவே அங்கேயே வந்து உடல் பயிற்சிலா இப்ப நறைய போட்ருக்காங்கலயா அந்த மாரி வந்துட்டு பார்க்குக்கெலா போம்போது அங்க நறைய உடல் பயிற்சிக்கு தேவையான அந்த எக்சசைஸ் சொல்லி இதெல்லா இருக்கு அங்யே பண்ணிக்குவாங்க கொழந்தைகளு வெளையாட்ன மாரி இருந்ச்சு ஆச்சு நம்மளு எக்சைஸ் பண்ண மாரியு ஆச்சு
உண்ம அது உண்மயான விஷ்யோ அப்புற இன்னொரு விஷ்யமு பண்ணுவே அ எனக் கு வந்து பேட்மிட்டன் வந்து சின்ன வயசுலேர்ந்து சின்ன வய்ஸ்னா கொழந்த இல்லைங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து வந்து எனக்கு வந்து வெளையாடுறது ரொம்ப புடிக்கு பேட்மிண்டன் அதுமே வந்து இப்ப இருக்கறதுலயே பாத்தீங்கன்னா மெயினா இந்த எக்ஸசைஸ்ல ஒடம்பு ஃபுல்லாவே நம்ப்ளுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ற ஒரு விஷ்யம் பேட்மிண்டன் ஏனா நம்ம ஃபுல்லா மூவ் பண்றது நம்ம ஓடம்பு பாடி ஃபுல்லாவே அது இது ஆகுல்ல அதனால எனக்கு பேட்மிட்டன் வந்து அப்பருந்து எனக்கு பிடிக்கும் ஆ அத வந்து இப்ப நா என்னோட பையன் கூட வந்து நா அடிக்கடி விளையாடுவன் ஏனா வேற எதுவும் என்னால பண்ண முடிய மாட்டது உடற்பயிற்சின் பாத்தா அந்த நடைப்பயிற்சி அதுக்கப்புறம் இந்த பேட்மிண்டன்ங்கிறது வந்து நா விளையாடுவே அது வந்து எனக்கு ரொம்பவும் ஆ வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கற மாரி இருக்கும் ஒடம்பு ரொம்ப வீக்கா இல்லாம ஆரோக்கியமா இருக் கிற மாரி இருக்கும் நீங்க அந்த மாரி இத மாரி விளையாட்டுல எதாவது உடற்பயிற்சி பண்ணிருக்கீங்களா
இல்லங்க ஆனா இல்ல ஆனா நா வந்து ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் அப்போ வந்து என்னோட வெயிட் வந்தே ஹண்டரட் நூறு கிலோல நா இருந்தன் ஆக்சுவலா எஸ் ஆமாங்க கண்டிப் பா ஆனா நா மூனே மாசத்துல அந்த டுவண்ட்டி கிலோ ஆ இருவது இருவது கிலோ வந்து நா கம்மி பண்ணிட்டே எப்டின்னா மார்னிங் வந்துட்டு காலை நேரம் வந்து அ சீரக தண்ணி குடிப்பன் அப்புறம் எப்பல்லா தண்ணி தாகடிக் கிதோ நறையா சீரக தண்ணி மட்டுமே குடிப்ப அதுக்கப்புறம் நறையா வாக்கிங் போவ சாப்பாடு எல்லா கம்மி பண்ணிட்டே காலையில சப்பாத்தி மட்டுந்தான் சாப்டுவன் சப்பாத்தி கூட வந்து கொழம்பு அந்த மாரிலா சாப்ட மாட்டன் கேரட் பீன்ஸ்ஸு பச்ச காய்கறிகள வச்சி சாப் பிட மத்தியான நேரத்துல கொஞ்சோண்டுதா ஒரு ஒரு கப் ரைஸ் மட்டுமே சாப்புடுவே அது ரச சாப்பாடோட மட்டுந்தான் சாப்புடுவன் இந்த தயிரோ ஆ கொழம்பு சாப்பாடோ அந்த மாரிலா கெடையாதுங்க ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் எல்லா சாப்ட மாட்ட அதுக்கு பதிலா இந்த மெளகு குருமெளகு இருக்கு இல்லலைங்களா குருமெள கு ஆ ஓமோ அப்பறம் ஆ இது மல்லி இதெல்லாம் ஒரு டீ மாரி நல்லா கொதிக்க வச்சி நல்லா வடிகட்டி அது குடிப்பங்க ஸ்நாக்ஸ் எல்லா இந்த பஜ்ஜி போண்டா மிச்சர் அந்த மாரி ஐட்டம்லா நாங்க சாப்ட மாட்டோம் அதே மாரி சிக்ஸ் தார்ட்டி செவன் ஓ கிளாக் அப்டிங்க மோதே நாங்க சப்பாத்தி இல்லனா ராகி தோச அந்த மாரி தானிய வகைகள்ல சாப்புடுவோங்க
பரவால்ல நல்ல ஆரோக்கியமான விஷியந்தா பரவால்ல நூறு கிலோவில இருந்து நீங்க இருவது கிலோ கொறஞ்சிருக்கீங்க அது ரொம்பவு இதுதா ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்ல இருக்கும் அந்த வெயிட்லிந்து நா கொறயவே மாட்ட நறையா சாப்பறது கெடையாது எதுமே செய்யறது கெடையாது ஆனாலு அந்த வெயிட்டு மட்டும் கொறைவே குறையாது அப்டியே தா இருக்கும் ஆனா அவ்ளோது அவ்ளோ வெயிட்டுக்குல்லா போகல நார்மல் வெயிட்டு தா அதுமே கொஞ்சம் கொறையணும் அப்டின் பாத்தா கொறையாது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அது கரெக்ட்டா நா ஒத்துக்கிறன் இந்த நொறுக்கு தீணிகள் அப்டின்னு இருக்கறதா முக் காவாசிய விட்டுட்டாலே பா போதும் ஆ நீங்க உடற்பயிற்சி செய்னுன்னு கூட அவசியம் கெடயாது இந்த நொறுக்கு தீனி எண்ணையில பொறிக் கிற பொருளு இந்த மாரி விஷியங்கள் வந்து கொஞ்சம் எடுக்காம இருந்தாலே வந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாவே இருக்கும் வெயிட்டும் கூடாது அது நீங்க சொல்றது கரெக்ட்டு இத தா ஃபாலோ பண்ணும் இப்ப நறையா பேர் சொல்றாங்க இல்ல உடற் ஆ
அ இந்த மூணு மாசம் காலத்துல நா டுவண்ட்டி கேஜ் கம்மி பண்ண எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கெடயாது அதிகமா எதுக்காகவு செலவு பண்ணல இருக்கறத வச்சு நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்ட்டு உடல் கம்மி பண்ணுன அதுவே எனக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு அதுவே தா நா கண்டனியூ பண்ணிட்டு இருக்க தினசரியு
ஆ அதுதா இப்ப நெறைய பேர் என்னன்னா ஒடம்பு ஏறிடுச்சா ஓகே நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் சென்டருக்குள்ள போய் சேந்து அங்க போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ப வந்து இது பண்ணிடலா அப்டில்லா நெறைய பேர் யோசிக்கிறாங்கள இப்ப நா ஒரு டைம் டிவில கூட பாத்த அதுல வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க நீங்க வந்து ரொம்ப பெரிய மிஷின் வாங்கி போட்டு நீங்க உடற்பயிற்சி செய்யணும்னு அவசிய கெடயாது நீங்க வேற எதுக்கும் போய் ஒரு ஏதோ ஒரு ஒரு இதுல போய் சென்டர்ல சேந்துதா நீங்க வந்து உடம்ப வெயிட் இப்ப குறைக்கணும்னு எல்லா கெடையாது நொறுக்கு தீனிய விடுங்க டெய்லியும் காலையிலயு சாயங்காலமும் நடங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து செஞ்சாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சன இல்லாம போயிடும் வெயிட் தானா கொறையு அதே மாரி அதிகமா சாதத்த எடுக்கிறத விட்டுட்டு காய்கறிகள் அதி கமா சேத்துக்குங்க நட்ஸு கொஞ்ச சேத்துக்குங்க பழங்கள் கொஞ்ச சேத்துக்குங்க அந்த மாரி எல்லா சத்துமே புரோட்டீனோ விட்டமின்ஸோ எல்லா மொத்தமா வந்து ஒரு கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமாக சேத்து க்காம எல்லா சத்தும் ஒன்னு சேர்ற மாரி சாப்டுங்க அப்டின்ற மாதிரி அவுங்க சொன்னாங்க அது கரெக்டான விஷயம் அத நம்ம வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்
ஆமாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன தானியமா சாப்புறோமோ அது சிறுதானியங்கள் எல்லா அதிகமா சின்ன வயசுல நம்ம எடுத்துக்கிட்டோ சிறு வயது காலத்துல வந்து நம்ம அதிகமா சாப்ட்டோ அப்டின்னா நம்மளுடைய வயசுக்கும் நம்ம அ தகுந்த ஒரு சத்து வந்து நம்ம என்ன சின்னதுல சாப்புறமோ அதுதா நம்ம பெருசானாலு நம்மளுக்கு அந்த ஊட்டச்சத்துங்கறது வந்து அப்போ மட்டும் நம்மளுக்கு நல்லா பலன் தரு
உண்ம கரெக்டுங்க அத சின்ன வயசுல இருந்தே நம்ளுக்கு வந்து சத்தான உணவுகள் சாப்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைங்களுக்கு இப்பல்லா நா சின்ன வயசுல இருந்தே சத்து உணவுகள் தா கொடுத்துட்டு வந்த ஆனா அவங்க பெருசாக பெருசாக அது வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு அவுங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சி ஆனா நா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நா ஃபாலோ பண்ற எய பசங்கள்ட நொறுக்கு தீனி அதிகமா வாங்கிக் கொடுக்க மாட்ட சாக்லேட் கொடுக்க மாட்ட ஐஸ்கிரீம் அப்டின்னா இந்த கோடை காலத்துல சில டைம் மட்டும் தா நா வாங்கி் குடுப் அந்த மாரி சில விஷயங்கள் நா வந்து இன்னுமே வந்து கடைபிடிச்சிட்டு வர நீங்க சொல்லுங்க அந்த மாரி ஏதாது விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா
இல்லிங்க நா ஸ்நாக்ஸ்லா எதுமே சாப்ட மாட்ட இந்த நொறுக்கு தீனியெல்லா சாப்டாம அ க உளுந்தங்கஞ்சி சத்துமாவு உ இந்த ஆவில வேக வைப்பாங்க இல்லயா சுடுதண்ணில பெனைஞ்சு அ ஆவில வேக வச்சு சாப்டறது அப்பறொ வா வாழப்பழத்த வந்துட்டு நேந்திரப்பழத்த வேக வச்சு சாப்டறது இந்த மாரி சின்ன சின்னதா வீட்லே நாங்களே செஞ்சி கொழந்தைங்களுக்கு குடுப்ப நானூ சாப்டுவ என்னுடைய கணவருக்கு கூட அது ரொம்ப புடிக்கு
அதுதா நம்ளுக்கு ஆரோக்கியமான விஷயம் அத வந்து இந்த பசங்க வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாலே போது நா வந்து ஸ்டிட்டாவே எய பசங்களுக்கு ஜங்க் ஃபுட் நறைய குடுக்க மாட்டே எப்பயாது அவுங்க ரொம்ப விருப்பப்பட்டா எப்பயாது ஒரு டைம் குடுப்ப அந்த மாரிதா குடுப்பே நீங்க அந்த மாரியே உங்களோட வெயிட் லாஸ் ஆகறதுக் கு நீங்க பண்ணது ரொம்பவு சூப்பரா இருந்தது வேற ஏதாவது ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த நா ஃபாலோ பண்ணே அதனால எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு அப்டின்னு ஏதாது ஒரு குறிப் பு இருந்தா மட்டு கொஞ்ச சொல்லுங்க
வேற என்ன குறிப்பு அப்டின்னா வெள்ளேரிக்கா அதிகமா சாப்டுவங்க நீர் ஆக ரங்கள் நெறைய சாப்டுவே வெள்ளரிக்கா அ முள்ளங்கி ஜூஸு அப்றோ பூசணிக் இது பூசணி ஜூஸு இந்த மாரி ஐட்டம்லா வந்து நெறைய குடிக்கிறனால அ ஒடம்புல கெட் டட நீர்கள் எல்லாம் வெளியேறுது அப்ப நல்ல நீர்கள் மட்டுமே நம்மளுக்கு நல்ல ஒரு நல்லாருக்கு ஒடம்பு அது வந்து காலைல் நேரத்துல எம்டி ஸ்டொமக்ல நம்ம அது குடிச்சோ அப்டின்னா அது நா கரெக்டா ஒரு பதினஞ்சு நாள் கரெக்டா நம்ம பண்ணனு அப்டின்னா அதோட ஃபீல் வந்து பாத்தீங்கனா நம்மளே உணருவோ
ஓகே நல்லது கரெக்டா எனக்கு ஒன்னு நல்ல ஐடியா குடுத்துருக்கீங்க நானு ஃபாலோ பண்றே இப்ப நம்ம இத பத்தி நறைய விஷயங்கள் பேசிட்டோ நம்ம மறுபடியு பேசலா நன்றி
நன்றி